வணக்கம்
வண வ் வணக்கம்ங்க கேக்குதா
உம் நா உங்க கிட்ட ஒரு விஷ்யம் பத்தி கே க்கனுன்ட்டு நெனச்
ஆ கேளுங்க கேளுங்க
அதாவது இந்த தோட்டத்துல வந்து அஹ் பூச்செடிகள் வெச்சிருக்கீங்களா
ஆஹ் இருக்குங்க நெறைய இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே இப்ப ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ம் அல்லது மொட்டமாடியில வெக்கணு அப்டின்னா ஏதாவது ஒரு சில பூச்செடிகள் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சோ சுலபமா இருக்குற வகையான ஏதாது பூச்செடிகள் இருக்கா நீங்க அத பத் தி ஏதாவது சொல்லணுனு நெனைக்கிறீங்ளா
கண்டிப்பா அதாவது அடுக்கு மாடி குடியிருப்புல வந்து பாத்தீங்கனா பூச்செடிகள் வெக்கலா ஆனா அது என்ன காரனோனா அது கால் வானநிலை வந்து மாறு பருவநிலைத்துக்கு வந்து அது உகந்ததாதா இருக்கு ஏன்னா இப்போ ரோஜா பூக்களப்ப பொருத்த வரைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளிப்பாளய இதுல எல்லா வந்து பாத்தீங்னா அந்த பூக்களே வந்து ஆனா அந்த வெயில் வந்து ரொம்ப சுல்லுனோ இருக்கக்கூடாது ரொம்ப குறைவா இருக்க் கூடாது அந்த மாதிரி இருக்கனு மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா கூடாது பூக்களோட வளர்ப்பு பாத்திங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கனா வெயில் காலத்துலதா அதிகமாவே இருக்கு நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க செரிங்களா
உம் ஆ சில எடங் கள்ல வந்து பொதுவா சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்துலதா வந்து மல்லிகை
ஆ இப்ப நீங்க பாத்தீங்னா இன்னை கூட டிவில பாத்தங்க நானூறு ரூபாய்கு வித்தது ந்த கிலோ முள்ளு ஒரு கிலோ நூறுபா இறநூருவா தேக்குது வரத்துக்கூலி கூட குடுக்க ஆள் இல்ல அப்டிங்கறாங்க அது உண்மைதா என்னன்னா வெயில் காலங்கள்லதா பூக்களோட வரத்தே அதிகமா இருக்கு ஏன்னா அது உஷ்ணத்தே தாங்கி வர்றது அதனால குளிர்காலங்கள்ல பாருங்க இதே தை மாசோ இந்த மாரி மரயிலையில பாருங்க ஒரு ஒரு மொழ பூ வாங்னாலே இரநூறு முன்னூறு ரூபா வேணு அதனால நீங்க மாடி தோட்டத்துல நீங்க மாடி தோட்டத்துல உம் கரெக்ட் தா இங்க மாடி தோட்டத்துல வளர்த்துணு உங்களுக்கு பராமரிப்பு ரொம்ப கம்மி அப்டின்னா என்னை கேட்டா வந்து நா வந்து பரிந்துரைக்கிறது வந்து பாத்தீங்கனா செவ்வந்தி தெரியு இல்லயா
ஆஹ்
செவ்வந்தி ஆஹ் இந்த செவ்வந்தி வந்து எல்லா கா எல்லா காலநிலையிலயும் வரும் வருஷம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருறுபத்தஞ்சு ஞ நாள ஒரு அறுபது நாள் தான் பூக்காது மிச்ச நாள் ஃபுல்லா உங்களுக்கு பூ குடுத்துக்கிட் இருக்கு அது பூக்காத தருணம்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் காலத்தில்ல மட்டு இருக்காது அது வளர்த்தலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அ அது ஏன்னா அதுக்கு வந்து வேரு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பக்க பக்க கண்ணா இருக்கும் ஒன்னு எடுத்தா இன்னொரு பாட்டுல வச்சிருன்னா வளர்ந்துகிட்டு இருக்கும் மாத்தி மாத்தி மாத்தி ஊடுருவி வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் நீங்க ஒரு பத்து க்ரோ பேக்ல நீங்க செவந்தி அழகா வச்சீங்கன்னா கூட கலர் கலரா வைக்கலாம் மஞ்சள் அதுல ஒரு ஏழு எட்டு வகை இருக்கு எங்கிட்டயுமே ஒரு ஏழு எட்டு வகை இருக்கு
உம் பரவாயில்ல உம்
ஆஹ அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து வைக்கலாம் வச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள்லேயே பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ரோஜான்னு சொல்லிட்டு ஒன்னு விக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் அது வந்து அதிக பூ குடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பூ இளம் சிவப்பு நகரம் கூட இல்லைங்க ரொம்ப டார்க் ரெட்டு் மாதிரி இருக்கு மெருன் கலந்த மாதிரி இருக்கு இந்த காஷ்மீர் ரோஸ் ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூ எடுக்கும் அது வருஷம் ஃபுல்லா பூக்கும் ஏதோ ஒரு இரண்டு மாதங்கள் மட்டும்்தான் பூவ எடுக்காம இருக்கு அந்த மாதிரி பூவக்கலாம் மத்த படி நீங்க வேறலா எதுவுமே வைக்க முடியாது ஏன்னா வேற எது வச்சிங்னாலும் பராமரி அதிகம் அது வராது செவ்வந்தி வந்து என்ன கேட்டா அழக ஜம்முன்னு வைக்கலா ஏன்னா செவ்வந்தி வந்து இல்லாதது சாமிக்கும் வச்சுக்கலா நம்ம தலைக்கு வெச்சுக்கலா ஒருப்ப வெச்சாலே போது
கரெக்ட் கரெக்ட் நா செவ்வந்தி ரொம்ப முன்னாடி வெச் வெச்சிருந்திருக்கே ஆனா அதுக்கப்புறோ வீடு மாத்துனதுல அதுக்கப்புறோ அந்த உட்டு போச்சு
மொதல்லல்லா செ்வந்தினா வெல் தா நமக்கு தெரியு வெள்ள மஞ்சள் தெரியு ஆனா இப்ப எல்லா வெள்ளைய இப்ப வெள்ளையிலே பச்சா ஊதா கலரு கரும் ஊதா கலரு அ ப்புற பாத்தீங்ன்னா மெரூன் கலரு ஒரு ஆர் ரேஞ்சுல ஒரு மஞ்சக் கலரூ அப்புறோ வந்துட் பாத்திங்னா இந்த கத்திரிப்பூ மஞ்சள் வெள்ள மூணும் கலந்த ஒரு கலரூ இப்ப நறைய இருக்கு
இந்த மாதிரி நீங்க நிறைய வகைகள் சொல்ற றீங்கில்லையா இதுக்குண்டான விதைகள்லா வாங்கி போடுவீங்களா அல்லது ஏதாவது ஒரு நர்சரில போயி தா வாங்குவீங்ளா
அல்ல இது வந்து செடிகள் கு வந்து பாத்தீங்னா விதைகள் உண்டு ஆனா செவ்வந்தி பொறுத்த வர மட்றும் பாத்தீங்னா நாத்துகள் வாங்கி நட்டா மட்டும் தா வருது நாத்துகள் வந்து பாத்தீங்னா ஒரு அஞ்சு நாத் பேரு நூர்ரூபாயிக்கு விக்கு செவ்வந்தி நாத்து வெல கம்மி மல்லி இப் இப்பதா வந்து ட்ரெண்டிங்ல செவ்வந்திய கொண்டு வந்ததுனால நூர் ருபைக்கு விக்கிது ஆனா நா என்ன சொல்றனா ஒரு ஐந் ந்து நாத்து ஒரு பாட்டு நீங்க வாங்கி நீங்க இன்ஸ்டாலேலா பாப்பீங்க இந்த மாரி நர்சரிலந்து நீங்க எந்த ஏரியா பிர்ச்சிங்ளோ அவுங்ளே போட்டு விட்ருவாங்க அவுங்க கிட்ட சொன்னீங்னா அழக பாட் ட்லியே அனுப்பிருவாங்க க்ரு பேக்கோட சொல்லி நா கூட இன்ஸ்டாலக் ப்பொ ஒரு மூணு செடி வாங்னே செவ்வந்தி வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது முன்னூத்தி ஐம்பது ரூவான் சொல்லிட்டு வாங்குன அதுல கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு நாத்துக் மேல இருந்தது வாங்கி வச்சு பதினஞ்சு நாள்லே பாத்தீங்னா நல்ல பக்க கன்னுகள்ல நெறைய நா மண்ணுல தா ஊனியிருக்கே
ம், ஓ பரவால்ல ஓகே உங்ளோடையா பரிந்துரை படி நிச்சியமா நா செவ்வந்தி வந்து அடுத்து முயற்சி பண்ணுணு
துவும் வாங்காம செவ்வந்தி வச்சீங்னாலே போது செவ்வந்தி வெச்சிட்டாலே அ நீங்க வந்து என்ன சொல்லலான்னா வீட்டுக்கு சாமி படத்துக்கு வெச்சிக்லா நம்ளு பூஜ அறைக்கு வச்சுக்லா நமக்குமே வச்சுக்லா ஒரு விசேஷன்னா வ ச்சுக்குலா செரிங்ளா அதனால அ அதனால போது அ அது வந்து நார்மலா இருக்கு எப்பியுமே வீட்ல எதா ஒரு பூ இருந்துட்டே இருக்கணுன் எங்க வீட்ல சொல்லுவாங்க அதனால நா எங்க தோட்டத்துல பாத்திங்கனா எங்ளய தோட்டத்துல அதா சொன்னனே ஏழெட்டு ஏ க்குருக்கு அதுல வந்து கருவு கருவு போட்ருக்காங்க மஞ்சளு அப்புற இன்னொரு இதுல பாத்திங்கனா இந்த மல்லி இருக்குல்லையா மல்லி எங்குளுது எல்லாமே திண்டுக்கல் மார்க்கெட் மலக்கோட்ட மார்க்கெட்டுக்கு போகு மல்லி அதனால மல்லி ஒத்த மல்லின் சொல்லுவாங்க அதுவு அப்ற இந்த பன்னீர் ரோஜா இதெல்லா நாங்க போட்ருக்கோ அது அவங்க தோட்டத்துல இருந்து போருவாங்க நா எங்க வீட்ட சுத்தி வெச்சிருக்கிறது முல்ல வெச்சிருக்கே அப்பற வந்து பாத்திங்னா பவள மல்லி வெச்சிருக்கே
ம் ஓ ரொம்ப அழகா இருக்குமே அந்த பூவே
அ அது அழகா இருக்கும் மணம் பயங்கரமா இருக் கும் பாம்பெல்லா வருன் சொல்லுவாங்க ஏங்க அதெல்லா வர்லங்க ஆ அப்றோ மனோரஞ்சிதம் இருக்கு எங்க வீ டால மனோரஞ்சித கிட்டதட்ட பதிமூணு வருஷம் ஆகுது
ஐயோ அழகுன்னா அழகு அதனுடைய மனமு அப்பா நா சின்ன வயசுல ஒரு சில என்னுடைய எஸ் ருந்த குற்றாலம் தென்காசிப் பக் கொ ஒரு ரிலேட்டிவ் இருந்தாங்க அவ்ங்க வீடுகடுகளு போகும்போ இந்த மனோரஞ்சிதம் நறைய வச்சிருப்பாங்க அவ்ங்க இதுல அங்கே தென்காசில வந்து அது ரொம்ப மே நல்லா வளரு அப்டின் சொல்வாங்க அத அப்டி ஒ ரு மனம்மா இருக்கு அப்ப நீங்க சொல்லவு எனக்கு அந்த
இல்ல அதுதான் நான் இப்ப கண்டிப்பா இப்ப நான் திருமணம் செஞ்சுக்க போறவங்க தெ சேந்தவர்கள் அ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு அந்த சைடல அவங்கல்லா வந்து சாகுபடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பூக்கள் சாகுபடி மண்ணுமே நல்லா இருக்கும் அந்த தண்ணிக்கு தாமிரபண்ணி தண்ணிக்கு நல்லா வரும்னு சொல்லுவாங்க ஆனா நாங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பக்க சிறுவனி தண்ணிங்க கோயம்புத்தி தூறனானு அதனால இங்க எங்க வீட்டுல வந்து மனோரஞ்சிதம்னா நா கல்லூரிய தொடங்க நான் வந்து இளங்கலை படிக்கும் போதும் வாங்கிட்டு வந்து வச்சேன் இந்த மரம் நூத்தி ஐம்ப ரூபாய்க்கு ந அப்ப வாங்கிட்டு வந்து வச்சேங்க ஆனா இந்த மரம் கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு முப்பதாயிரம் வாய்குல சம்பாதிச்சு கொடுத்துருட்டு
உம் கரங் பரவாயில்ல அது எல்லாமே அதா மண்ணுதா நமக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அது உண்மைதா ஏன்னா நீங்க வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கமர்ஷியலாக பண்ணணும்னு செய்யாமல் செஞ்சதுக்கே வந்து
அந்த உழைப்பு வருது இன்னொன்னு என்னன்னா இதெல்லாம் வந்து சிசன் பிளான்ஸ் அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு செண்பக செடியுமே இருந்துச்சு அந்த செண்பக செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கும் இப்பதா பட்டு போச்சு ஏன்னா ரொம்ப அது வந்து வெள்ளை அதுவும் பாத்தீங்கன்னா முருகனு உகந்த பன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருவாங்க கோயில்ல இந்த மாரி எல்லாருக்கும் கொடுத்தப்ப அப்ப நான் யோசிச் பச்சங்க சரி இது நம்ம அன்றாள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரம் பூக்கும் மேலைய எல்லாம் பூக்கும் அப்ப அது எத்தனைய என்னங்க செய்யறது கோயிலுக்கு ஒரு நாள் கொடுக்கலாம் பக்கத்தில் இனாம கொடுத்தாலும் சண்டை வரும் உனக்கு கொடுத்து நான் குடுக்கலன்னு எல்லாம் கொடுக்கு முடுஞ்சளவுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நான் பா்த்தேன் பூக்கறில போய் கேட்டேன் இந்த மாரி நீங்க எடுத்துக்கீங்கன்னா நான் ரொம்ப கம்மி விலைக்குதா எடுப்பேன் நாங்க ப்ப நா வந்து என்ன சொன் நெனைச்சனா வார ஒரு இதுல இந்த சந்தை எல்லா இருக்குமே இங்க சந்தைக்கி இங்க வெளிய காய்கறிகள எல்லா ஏத்திட்டு போவோமா சந்தைலியு பாத்தீங்கனா நானே ஒரு காகிதத் த்துல வந்து எல்லாத்தையு பேக் செஞ்சு ஒரு பத் பத்து பூ போட்டு பத்து ரூபா ப்டின் சொல்லி வித்துருவ ஒரு நாளைக் பாத்தீங்ன்னா ஒரு முன்னூறு பேக்கெட்டு பக்கோ வரு அது முன்னூ ருபா ஆச்சு சேரி நம்ம இந்தட் டெம்போ ஏத்திட்டு போன காசாது ஆச்சு இல்லங்க யார் தருவா அப் சொல்லிட்டு கொண்டு போன அப்ப அங்க ஒ அங்க ஒரு வியாபாரி வந்து சொன்னாரு இந்த மொத்த பூவயு நானே எடுத்துக்கிறே ஒரு பூ ரெண்டு ரூவாய்க்கு எடுத்துக்கிறே ஆனா நாங்க இந்த பூவ வந்து அவுங்க என்ன சொன்னாங்க நாங்க உக்காந்து ஒரு பூ அஞ்சு ரூபாய்க் நாங்க விப்போனாங்க அது நீங்க எவ்ளோக் வேணா வித்துக்கோங்க எனக் இந்த கூலி கெடைச்சா போது அப்டின் சொல்லிட்டு அப்புறோ நா குடுத்தே அப்புறோ அவுங்க நா எல்லா பூவயு அவுங்ளே எடுக்க ஆரம்பிச்சொன்னே நா என்ன பண்ணிட்டே நானு ஒரு பூ ஒருபாய்க்கு குடுக்க ஆரம்சிட்டே அவுங்களுக்கே அவுங்க எத்தன பூவு இருந்தாலு எடுத்துப்பாங்க இப்ப கூட கேக்குறாங்க செம்பக பூ மரோ இல்லையா என்னாச்சு என்னாச்சுனு ஏன்னா செண்பகப்பூ மனோரஞ்சிம்லா வந்து ரொம்ப அரிதாதா வளரு
ஆ கரெக்ட்டு ஆ கல்லூர் நீங்க இப்ப இந்த ஷெண்பக பூ பத்தி பேசன ஒனே எனக்கு நா முதல் முதல்ல வேலை சேர்ந்து பேங்ளூர்ல எனக்கு ட்ரெனிங் போட்டாங்க அப்போ வந்து இந்த மல்லேஸ்வரம் பக்கத்ல ஒரு சாலையே இருக்குங்க சம்பிகை ரோடுன்னு அது ஏ அப்பிடின்னு என புரியில மொதல்ல எனக்கு வந்து அப்போ அவ்ளவா சுத்தமாவே கன்னடந் தெரியாது அது இப்ப ஓரளவுக்கு கன்னடந் தெரியும் அது அப்ப கேட்டதுக்கு அவுங்க சொன்னாங்க இந்த இந்த சாலை முழுக்க ஷெண்பக மரங்கள் நெறைஞ்சிருக்கூ அப்டி அதனால ரோடு பேரே வந்து சம்பிகை ரோடு அப்டி அ சோ அதுதா நீங்க ஞாபக வந்தது அப்ப ஆச்சரியமா நா போயி பாத்தே ஏனா நீங்க சொன்ன மாதிரி ஆ ந்த கோயமுத்து ஊர் தென்காசி பக்கோ போயிருக்கும்போ நா இந்த மலர்கள வந்து பாத்திருக்கே ஷெண்பகமல நீங்க சொல்ற மாரி ஒரு ஒரு பூவாதா
உண்மதா கண்டிப்பா ஏனா அவுங்க கி க்க அழகா பகிந்துக்க முடிஞ்சிது இன்னும் நெறைய கதைகள் இருக்கு ஏனா நம்ம வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் தானே
ஆமா ஆமா பேசுவோ தொடர்ந்து பேசுவோ நன்றி வணக்கம்